ஹலோ
ஹலோ
ஹலோ வணக்கம் கேக்குதா
ஆ கேக்குது
ம் இன்னைக்கு என்ன பேசலாம் ஏதாவது ஒரு
என்ன டாபிக் ம் பேசலாம்
என்ன தலைப்பு நீங்க நல்லா சமைப்பீங்ளா
நல்லா சமைப்போ
ம் நீங்க சமைக்கிறதுலயே என்ன ஸ்பெஷல் நீங்க நல்லா பண்ணுவே இது பண்ணா ஏ பசங்களுக்கு புடிக்கு அப்டின்னு சொல்ற மாரி என்ன நல்லா பண்ணுவீங்க
பிரியாணி நல்லா பண்ணுவோ
ஓ செரி செரி ஏ பையனுக்கூட அவங்க பெரியம்மா பண்ற பிரியாணின்னா எனக்கு ரொ பிடிக்கு ஏ பையனுக்கு
ம் ம் நாங்க கூட பிரியாணி நல்லா பண்ணுவோங்க ஏ பைய விரும்பி சாப்பிடுவா
ம் ம் ம் வேற என்னெல்லா
நீங்க நல்லா சமைப்பீங்ளா
நா ரொம்ப நல்லால்லா சமைக்க மாட்டேங்க ஓரளவுக்கு சமைப்பே
ம் ம்
டிஃபன்லா ஓரளவுக்கு பண்ணுவே ம் மத்தபடி மதிய உணவுல்லா ரொம்ப நல்லா பண்ணமாட்டே ஏன்னா அது நாங்க மட்டு சாப்ட்றதுனால அப்டியே சமச்சு பழகிடிச்சு ஓரளவுக்கு அப்டியே பண்ணி ஏதோ சமச்சு சாப்ட்ருவோ டிஃபன்னா எங்க
நீங்க
இல்ல எங்க எங்க வீட்ல ஏ கணவர் வந்து சாப்பாடு கெடையாது காலையிலயு மதியமு அவங்க அலுவலகத்துலதா சாப்பாடு
செரி செரி
அதனால எங்க பசங்களுக்கு மட்டுதான பசங்க என ரெண்டு பசங்க எனக்கு பசங்களுக்கு எனக்கு மட்டுங்கறதுனால நா வந்து அன்னிக்லா ரொம்போ ஒன்னு சமைக்ல தயிர் சாதம் பண்ணோ அப்டி பண்ணி முடிச்சிருவோ இந்த மாரியே பழகுனதுனால ரொம்ப சூ ப்பராலா பண்ண மாட்டோ. டிஃபன் வந்து பண்ணிடுவ ஏனா நைட் வந்து எப்பயுமே அது பண்ணி பண்ணி பழகிடுச்சா. அதனால நை ட்டு சப்பாத்தியோ ஆப்பமோ எதாவது ஒன்னு கொஞ்சோ நல்லா பண்ணிவோ.
ம் ம். ஆப்பம்லா செய்வீங்க என்ன.
ஆமா ஆப்போ செய்வோ. நாங்க ஆப்பம்லா அடிக்கடி செய்வோ நாங்க எங்க ஊர் சைடு பண்ணுவாங்க எங்க மாமியார் பண்ணு எங்க மாமியார் நல்லா பண்ணுமா அதனால அவுங்க கூட பழகி எங்க வீட்டுக்காருக்கு பண்ணனு ஆப்போ இடியாப்போ அந்த மார்லா பண்ணா நல்லா சாப்டுவாங்க.
ம் ம் ம் ம்.
ஒங்க வீட்ல என்னாஸ்
ஆப்பம்ல்லா பண்ண தெரியாது ஆ ப்பம்லா நாங்க பண்ண மாட்டோ.
ம் ம்.
நாங்க நைட்டு ம் சப்பாத்தி
ம்.
மாதிரி பண்ணிப்போ.
நா சப்பாத்தி, ஆப்போ, இடியாப்போ ஆமாமா இருக்கு நீங்க பொங்கல்லாம் பண்ணுவீங்ளா?
ஆ நயிட்டு நாங்க பொங்கல் பண்ணுவோ.
ம் ம் நாங்க பண்ண மாட்டோ எங்க வீட்ல பொங்கல்லா சாப்ட மாட்டாங்க.
ஆனா ரைஸ்ல நாங்க பண்ண மாட்டோ.
போகே.
அ வரகரிசி அந்த மாதிரி ஐட்டத்ல நாங்க பண்ணுவோ.
ஓ சேரிஸ்
ம் பொங்கல்லா.
ம் இப்ப நெறைய பேர் பண்றாங்க அந்த வரகரிசி இன்னோன்னது கருப்பு கவுனி அரிசி அதெல்லா இப்ப நெறைய பேரு யூஸ் பண்றாங்க.
ம் நீங்க கூட பண்ணி பாருங்க நல்லா டேஸ்ட்டா இருக்கு.
தே எங்க வீட்ல பொங்கல் யாரு சாப்ட மாட்டாங்க அதனாலயே பண்றதுல்ல.
ம் ம் ம் ம்.
பொங்கல் அந்த மாரி எல்லா சப்பாத்தி, தோச, ஆப்போ இல்ல இடியாப்போ இந்த மாரிதா பண்ணனு.
ம் ம் ம் ம் இந்த மார்னிங் அவுங்க கணவர் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க.
அவுங்க ஞாயிற்றுக்கெழம ஒரு நாள் தாங்க இருப்பாங்க.
ம் ம் ம் ம்.
ஓ ரொம்ப அதெல்லா பண்ணமாட்டோ அது அவுங்குளுக்கு அந்த மாரி சாப்டுட்டா அதுக்கப்புறோ எதுவுமே செய்ய முடியாது மதியோ நல்லா சாப்ட முடியாதும்பாங்க. அதனால காலையில எப்பயுமே ஞாயித்துக்கெழம சும்மா எதோ ஒன்னு இருக்கறத வெச்சு
ம் ம் முடிச்சுப்பிங்க ம் ம் ம்
ஆமா அப்பதா நைட்டு சாப்ட முடியு இல்லனா சாப்ட முடியாதுன்றா மாரி சொல்லுவாங்க ம்
உம்
உங்க உங்குளுக்கு பசங்க
ரெண்டு பசங்க
சேரி சேரி சேரி பசங்கலா எல்லா சாப்ட்டுப்பாங்களா
அ அவங்க என்ன குடுத்தாலு சாப்டுப்பான் பெரிய பைய அவன பத்தி பிரச்சனையே கெடையாது ம் சின்ன பையே ரொம்ப கு ட்டி இப்ப தா அதனால அவனுக்கு அந்த பன்லா தரமாட்டே அவனுக்கு தோச ஊத்தி குடுத்துருவே
ஓகே ஓகே பொங்கல்லா சாப்டுவாங்கல்ல
ஆ சாப்டுவாங்க சாப்டுவாங்க வரகரிசில செஞ்சா சாப்ட மாட்டாங்க சின்ன பையே அதனால பெரிய பையக்கு மட்டு
குடுக்க மாட்டீங்ளா
நா குடுக்க மாட்டே சின்ன பையனா இருக்கால்ல
ஓ
செரி வயிறு வலி எதாது வந்துருக்கூடாது ஆ அதனால தரமாட்டே பெரிய பையன் சாப்டுவா என்ன செஞ்சு குடுத்தாலு சாப்டுவா
சேரி சேரி சேரி ஒங் கணவரு எதுவு சொல்ல மாட்டாங்க சாப்ட்டுப்பாங்க
எது சொல்ல மாட்டாங்க சாப்ட்டுப்பாங்க
அக்கோ பக்கோலா எல்லாரு பேஸ்விங்ளா
ஆ எல்லா பேசுவோ தோழி நீங்க பேசுவீங்ளா
இல்லங்க எங்க ஏரியால ரொம்பல்லா யாரு அப்புல்லா பேசமாட்டாங்க எல்லா அவங்கவுங்க வேலைய பாத் த்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க நாங்க இருக்குறது காமொண்ட் வீடு மாரிருக்குமா அதனால அங் இப்ப உள்ளவங்க மட்டு அதுவு ரொம்ப நின்னுலா பேசி உக்காந்துலா பேசமாட்டாங்க சும்மா இப்டி வெளில போம்போது பாத்தமா பாத்து சிரிச்சுப்பாங்க அவ்ள தா மத்தபடி டி உக்காந்து பேசுறதோ ஆ நின்னு பேசிட்ருக் க்குறது அதல்லா இல்ல மேக்சிமம் எல்லாரு வேலைக்கு பேயிருவாங்க அங்க நம்ம மட்டுந்தா இருப்போமா அதனால யார்ட்டையு இருந்துலா பேசமாட்டோ பாத்தா சிரிக்கிறதோட சரி என்னன்னா என்ன அவ்ள தா
ம் ம் அதுதா நல்லதுங்க
என்ன இப்டி சொல்றிங்க
எதுக்கு சும்மா வீணா பேசி அப்றோ அவங்க பேஸ்லேன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கு ஆமா
ம் ம்
ம்
இதுவே எனக்குமே நா நீங்க சொல்றது கரெக்டு தா ஏனா ஏன் பசங்கலா வெளில போய் விளாடுவாங்க அதுவே ஏன்டா யார்ட்டயுமே பேசாம பசங்க கூட இந்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம இருந்தா நல்லாருக்குமேன்ற மாரிருக்கு ஏனா நண்பர்கள் இருக்றதுனால நம்மளால ஒரு ஃப்ரீயா படிக்க முடியாது ய பொண்ணு படிக்க உக்காந்துருப்பா வெளாட கூப்ட்டு வந்துருவாங்க அம பசங்கள அனுப் பாட்டாலுமே பசங்களுக்கு அந்த படிக்கணுன்ற இதே மாறிடு
ம் ம் ம்
எப்படா வ்ளாட போலா அப்டின் இர மாரிதா இருக்கு ஏ பைய அப்படிதா நேத்தல்லா ஆ ஹோம் வீட்டு பாடம் இருக்கான் கேட்டா இல்ல இவ்வளதா இருக்குன் சொல்ட்டு அவரு எழுதி முடிச்சு ட்டு வேகமா வ்ளாட போய்ட்டாரு அவர் வ்ளாண்டுட்டு வந்து அதுக்கப்பறோ ஒக்காந்துதா ஆ கணக்கல ஏதோ டவுட் கேட்டு அவங்க அப்பாட்ட கேட்டு எழதிட்ருந்தா அந்த டவுட்டுமே அவருக் தெரிலன் சொல் டு ஃபோன் கேட்டு அவங்க அப்பாட்ட நல்லா திட்டு வாங்கிட்ருந்தா
ம் ம் ம் ம் ம்
அதெல்லா பாக்கும்போது பக்கத்துல யாருமே இல்லாம இருக்குறதே நல்லதுன்ற மாரிதா இருக்கு
நல்லது ம்ம் அப்டி இல்ல கொஞ்சமாவது பசங்க வெளில பெய்வ்ளா அண்டாதானே நல்லது
அது நம்ம அப்படிதா நெனைக்கிறோ சரி கொஞ்ச நேரோ வ்ளாடட்டுனா அப்டி பாவப்பட்டேதா விட்ட சரி கொஞ்ச நேரம் வ்ளாடட்டு சரி பாவம் அது இப்பதானா பசங்க ஸ்கூல் போய்ட்டு வந்துருக்காங்க கொஞ்ச நேர வ்ளாடட்டு அப்டின்னா பசங்க நம்மளையே ஏமாத்த ஆரம்பிச்சுறாங்க
ம் ம் ம் ம்
அது வீட்ல என்னன்னா நம்ம ஏதோ நம்ம பாக்காம இருக்குற மாரி நெனப்பாங்க நீ என்ன பண்ற பாக்க மாட்டியா அப்படின்ற மாரி நம்மள சொல்றாங்க
ம் ம் ம் ம்
நமக்கு பசங்க சொன்னாதானே தெரியு இந்த மாரி வீட்டுப்பாடு இருக்குன் சொன்னாதான் நமக் தெரியு
ம் ஆமா ஆமா ஆமா
ம் ஏ பொண்ணெல்லா அப்டே உக்காருவா அப்பதா கூப்ட வந்துருவாங்க நாலு பேர் வந்து கூப்ட வந்துருவாங்க
ம் ம் ம் ம்
ஓ நாம் எப்படா போவோன்ருப்பா
ம் ம் ம் ம்
உங்க பசங்கல்லா வெள்ல வெளாடுவாங்ளா
ஆ என் பசங்கள்லா நல்லா வெள் வெளாடுவாங்க வெள்ள நெறையா பசங்க உண்டு எங் ஏரியால
ம் உ
அன்னால அவங்க நடந்துதா வெளாடுவாங்க
ஓ
ம்
உ
என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா ஒன்னு பண்லங்க சும்மாதாங்க இருக்குறே அவ்ளோதான ஒரு ஆ அர மண் நேரோ அப்புறோ சாப்டுவே சாப்புட்டு கொஞ்ச நேரன் தூங்குவே தூங்கி எந்துரிச்சே அப்பற பசங்க வந்துருவாங்க வந்துட்டாங்கனா கூப்புட போனு அவ்ளோதா சாப்பிட்டு கொஞ்ச நேர் படத்து திசிட்டு துணிலா மடிச்சிட்டு பாத்திரத்தல்லா தேய்க்கணு தேச்சிட்டு பசங்கள கூட்டிட்டு வந்தா அதுக்கப்பறோ டிஃபன் பண்ணி சாப்ட்டு படுக்குறதுக்கு கரெக்ட்டா இருக்கு
ம் ம் ம்
எங்க பசங்கள விட்டு வர்ற மாரிதா இருக்குது டைமே போயிடுது அவங்கள விட்டுட்டு வந்து அதுக்கப்புற துணியெல்லா துவச்சத எல்லா காயப்போடணு காய போட்டு வந்து அதுக்கப்புற நம்ம சாப்ட்டு இருக்கிற பாத்திரத்த எல்லா தேச்சு அந்தா அந்தான் பத்து பதினோரு மணி ஆயிடுது ஆமா அதுக்கப்புற கொஞ்ச நேர ரெஸ்டு அதுக்கப்புற பசங்கள திரும்பவு வந்து அவுங்களுக்கு ஹோம் ஒர்க் இருந்தா ஹோம் ஒர்க்க முடிச்சுட்டு
ம் ம் ம் ம்
அவுங்களுக்கு சாப்பாட குடுத்து படுக்க வச்சு அவ்ளோ தா அதே வாழ்க்கை தா சுழற்ச்சி வாழ்க்கை தா
ஓகே தா ம்
ம் அவ்ளதா பெண்கள்னாலே அவ்ளோ தானே
ஆமா
உங்களுக்கு கூட பிறந்தவுங்களா
எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க நா தா அக்கா ஆமா மூணுமே பொண்ணுங்கதா ஆமா ம்
நல்லதான
நா தா அக்கா ஆமா
ம்
ம்
நீங்க தா மூத்த அக்கா
ஆமா
ம் அண்ண தம்பி எல்லா யாரு இல்ல
யாரு இல்ல
சே சே சே ஒங்க வீட்டுக்கார் கூட பிறந்தவுங்க
அவுங்களுக்கு நெறைய இருக்காங்கங்க
அவுங்களே
மூணு ஆம்பள பசங்க ஆமா மூணு ஆம்பள பசங்க நாலு அக்காங்க இருக்காங்க
ஒ
ம் அவுங்களுக்கு நெறையா இருக்காங்க
பரவால பெரிய ஃபேமலி தா
ம் ஆமா ஆமா ஆமா
ம் அவுங்க அம்மா அப்பால்லா இருக்காங்களா
ம் அப்பா கிடையாது அம்மா இருக்காங்க
சேர் சேர் சேரி அவுங்க கூட தா‌ இருக்காங்களா
இல்ல இல்ல என்னோட கணவரோட அண்ண வீட்ல்ல இருக்கறாங்க
ஓ
நாங்க இங்க தனியா தா இருக்கோ நான்னு என்னுடைய கணவர் ரெண்டு பசங்க
ம் ம் ம்
ம்
சரி ஓகேமா உங்கட்ட பேசுனது மிக்க மகிழ்ச்சி நன்றிங்க
அ நன்றிங்க
நன்றி தோழி
நன்றி
ம்